அலோ குட்.
குட் மார்னிங் நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க.
நா நல்லா இருக்கங்க.
உம் சாப்ட்டாச்சா.
ஆஹ இனிமேதாங்க.
ஓ ஆஹ சாப்பட்டேங்க இப்பதா பசங்கள எல்லா ஸ்கூல்ல விட்டுட்டு. வந்து சாப்ட்ட.
சேரி சேரி ஓகே .
உம் ரெண்டு பசங்க. ஒரு பைய ஒரு பொண்ணு உம் உங்களுக்கு.
எனக்கும் அந்த மாரிதா ஒரு பைய ஒரு பொண்ணு.
ஓ பைய பெரிய பையனா.
ஆமா பொண்ணு. பொண்ணு பெரியவங்க பைய செ செகண்டு.
ஏ பொண்ணு. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்தா படிக்கிறா பைய செவன்த் படிக்கிறா.
அப்படியா சேரி சேரி. ரெண்டு பேரும் காலேஜ். போறாங்க.
ஓ பெரிய பசங்களா. சேரி சேரி உம் என்ன சாப்பாடு.
இன்னிக்கு காலையில வந்து இட்லி சாம்பார்.
ஓகே ஓகே.
லன்ஞ்சுக்கு வந்து. சாம்பார் சாதம் இப்ப செஞ்சு அனுப்பி வச்சிருக்கேன்
ஓ எல்லாம் போயிட்டாங்க வீட்லயும் கிளம்பிட்டாங்களா
கிளம்பிட்டாங்க
சரிங்க சரிங்க நான் காலயில தோச தான் தோச ஊத்தி தக்காளி சட்னி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பசங்களும் சாப்பிட்டு து மதியம் வந்து ஃப்ரைடு ரைஸ் கே னாங்க அதனால ஃபிரைட் ரைஸ் மாரி பண்ணி குடுத்துட்டேன்
ஓகே ஓகேங்க சேரி சேரி
இப்ப வீட்டுல வேற யாரெலாம் இருக்காங்க
ஆஹ் ரெண்டு பசங்க நானும் ஒரு நாலு பேரு தான்
சேர் சேரி மாமனார் மாமியா ரெலாம்
இல்லங்க அவங்க இல்ல தவரிட்டாங்க
ஓ சரிங்க சரிங்க எங்க மாமனார் மாமியார்ல்லாம் ஊர்ல இருக்காங்க நாங்க தான் அங்க தனியாதான் இருக்கோ
அப்டியா உம் செரி செரி நீங்க ஊருக்கு போவீங்களா வருஷத் குடுத்துட்ட
இல்லங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி எலாம் போல இந்த லீவுக்கு போனல அவ்வளவுதான் அதுக்கு அதுக்கப்பறம் நெக்ஸ்ட் லீவு இல்ல ஏதாது கோயில் கூட அந்த மாரி ஏதாது வந்துச்சுன்னா போவேன் மத்தபடி ரொம்ப ரொம்பெல்லாம் போ மாட்டேன் மாமியார் ஊருக்கு போவேன் தீபாவளி பொங்கல் உம் மத்த அப்டி இந்த ஆடித்தவச கோயில் பங்க்ஷன் எலாம் வரும்ல அப்பெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போவேன் நான்
சேரி சேரி நாங்க எங்க ரிலேஷன் புல்லா மதுர தான் எல்லாரு விடும் மதுர தான் அதனால எங்கேயும் ஊர் போற வாய்ப்பே இல்ல எங்களுக்கு
பரவால்ல ஆஹ் எங்களுக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்குது பக்கத்துல இருந்தா நல்லா இருக் க்குமே இது டி க்கெட்டே கெடைக்க மாட்டதுங்க இப்பல்லா
ஆமாங்க அது அதிகமா இருக்கே சீசன் டைம்லல்லா தீபாவளி பொங்கல்லா வந்துருச்சு
அய்யோ இப்ப நார்மலாவே கெடைக்க மாட்டது நார்மலா போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுக்கு முன்னாடில்லா இப்படி இல்ல இப் ப ரொம்ப தீபாவளி பொங்கலுக்குல்லா சுத்தமா அ நம்ம அந்த தொண்ணூறு நாள்னா தொண்ணூறு நாளக்கி முன்னாடியே நாங்க ப்ளான் பண்ணிதா புக் பண்றோ இருந்தாலுமே கெடைக்க மாட்டது ரொம்ப கஷ்டமாதா இருக்குது
அது சொந்தமா கார் கார் இருந்துச்சுனா ட்ராவல் பண்றது ஈஸியா இருக்கு தொர எல்லா வி டுகளை கார் வாங்கி
ஆமா இல்ல நாங்களே நெனைக்கிறோ அப்டிதா நெனைக்கிறோ ஆனா என்னன்னா இப்ப கார் வாங்குறது பெருசுல்ல இப்ப நம்ம ஊருக்கு போக மட்டுந்தா யூஸ் பண்ணுவோ மத்த டைம் நம்மங்க அப்பப்ப எடுக்கணுல்ல சும்மாவே வாங்கி வச்சு ட்ருந்தா அது எந்த பிரயோஜனமு இல்லெல்ல
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தா இப்ப போன் பண்ணாலே வீடுக கார் வந்துரு ந்து என்ன கார் தேவப்படுதோ ஏ சி காரோ அ ஆ அ நாலு பேர் உக்கார்ரது ஆறு பேர் ஒக் கறது எந்த கார் தேவயோ வந்துருது அதனால கார் வாங்கணுங்கிற அவசியம் கூட
வா ஒரு சமய தோனுது அய்யோ செ எடொல்லா பத்த மாட்டதா நம்ம வெளில போகும் போது பத்த மாடிக்கு தே ஆ செரி வாங்கிற்லா அப்டின்லா தோணு ஆனா வாங்குனா நம்ம எப் பவாது ஒரு மாசத் துக்கு ஒருக்க எங்கேயாது போவோ மத்தபடி வேற எங்கய் கட பக்கத்துல இருக்க கடக்கி அந்த மாரிதா போவோ வேற எங்கயு நம்ம லாங்கா எங்கெயும் போறதில்லைல்ல செரி வாங்கி எதுக்கு வேஸ்டா வச்சுட்டு
அதுவும் மெயின்டென் பண்ணிட்டே தானே இருக்க வேண்டியது இருக்கு சும்மாவே போட்டா
பா அதுவும் இல்லாம நாங்க இருக்கிறது வாடக வீடு கார் வெ டனா கார் பார்க்கிங் இங்க தனியா இருக்கு அங்க வாங்கனா அதுக்கு ஒரு ஆயிரரூபா நான் செலவு பண்ணனும்
ஆமா கரெக்ட் தான் அதுக்கு தனியா
உம் அதுக்கும் பண்ணணுமா அதெல்லாம் யோச்சட்டுதான் எதுக்குன்ற மாரி ஒரு மனசுக்கு இருக்குது ஒரு மனசுச்சு வாங்கலாம் அதான் நமக்கு தேவப்படும் போது எது வாங்கிரும் வாங்கிருவோம் எதுக்கு இவ்ளோ கஸ்ட பண்ணோ ணும்ன்ற மாரி இருக்கு அப்படியேதான் போகு வாழ்க்கையே
சரி சரி
போன பத்தினா அப்படிதான் தீபாவளிக்கு போகும் போது ரொம்ப கூட்டமா இருந்துச்சு
உம் உம் உம்
முடியல ரொம்ப அதுவும் எங்களுக்கெல்லாம் இங்க இந்த ஆஹ் இதுல வேல நடந்துச்சு என்னது ரயில்வே ஸ்டேஷன்ல வேல நடந்துருசினா ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு சுத்தமா ஏறவே முடியல ரொம்ப கூட்டம் உம் கூட்டம் இருந்துச்சுல ஏ ரொம்ப கஷ் கஷ்டப்பட்டு போய் ஏறி வழியே விடல எல்லாரையும் திட்டி கொஞ்சம் நகருங்க நாங்க புக் பண்ணிதானே வந்திருக்கோ எங்களுக்கு வழிவிடாம் இனோ நீங்க அந்த சீசன்ல வந்துட்டு வழி கூட விட மாட்டீங்களே திட்
அதுலயே அந்த நேரத்துக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிரும் அந்த ட்ரெயின்னு மூவ் அந்த நேரத்துலா போய் சே ணுமே
எடுத்துட கூடாது சின்ன பசங்கள வேற வச்சிட்டு நம்ம ஏறறோம் ஏறி போய் உட்காரதுக்குள்ள ரொம்ப பா த்ரூம் கூட போ முடியல போகும்போதே எங்கள திடீர்னு வண்டி நின்றுச்சுங்க ட்ரெயின்னு என்னடா ஆச்சுன்னு பா சா எங்களுக்கு முன்னாடி பெட்டியில இருந்து அவர் வந்து செயின பிடிச்சு இழுத்துட்டார் போல என்னன்னு கேட்டா அவர் பாத்ரூம் போணுமா இவங்க யாரும் விட மாட்டறாங்களான் உம் இழுத்துட்டு வந்து கேட்டாங்க ஏன்னா போலீஸ் வந்து போலீஸ் அப்புறம் முன்னாடி வாடி இது பண்றவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு கேட்டாங்க நான் என்ன பண்றது நானே எ அவ்வளோ நேரமா வழி விட சொல்றேன் வழிவிட மாட்டி இருக்கிறாங்க நான் புக் பண்ணிதானே நான் வந்திருக்கேன் அப்ப வழி விடலைன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் பாத்ரூம் போனும் என் பேரனும் பாத்ரூம் போனும் விடமாட்டிக்கிறாங்க அப்படனதுக்கு அப்புறம் அவங்க சத்தம் போட்டு ஆமா நம்ம ஒண்ணு ஆனா அவங்களுமே ஒன்னும் சொல்ல இல்லன்னா பைன் போடுவாங்கல்ல பைன்லாம் எதுவும் போடலஹ அவங்களுக்கு வழி விடுங்க அவங்க பாத்ரூம் போறதுக்குன்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு போய் விட்டுட்டு போனாங்க
ஆமா வயசானவங்க வர்து முக்கியமான காரணம் ட்ரெயின்ல வர்து இது அதுத்துதானே வர்
அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் பண்ணி பதிவு பண்ணி வந்திருக்காங்க அவங்க எல்லாம் ரிசவ் பண்ணாதவங்க எல்லாம் ஏறிட்டு அவங்க ஏறது கூட பிரச்சனை இல்லை சேரி ஓகே ஒண்ணுமே பண்ண முடியாது தீபாவளிக்கு அப்படித்தான் தீபாவளி பொங்களுக்கு கூட்டம் இருக்கதான் செய்யும் மத்த ஏறவங்களுக்கு க்கு வலியாது விடணும்ல
உஹம் நானும் பார்த்தேன் டிவில அந்த ஜன்னல் வழிய எல்லாம் சின்ன குழந்திங்க எ ஏத்திங்க பஸ்ல எத்துற மாதிரி இருக்கு இ வாழராம என் நல்ல வேலை நம்ம எல்லா சொந்தங்களும் இங்கதான் இருக்கு அங்க ஊருக்கு போயிட்டு வரங்கன ரொம்பகஷ்டமா இரு
ரொம்ப கஷ்டம் போக முடியாது சேரி ஓகே டிக்கெட் கிடைக்கல இந்த போன வாட்டெிலாம் நான் போகவே இலை பொங்குக்கு இங்கேயே இருந்துக்கலாம் ஏன்னா சுத்தமாட்டி டிக்கெட் கிடைக்க மாட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் பஸ்லையும் பார்த்தோம் பஸ்லயும் கிடைக்கல இதுலயும் கிடைக்கல மாமியார் எப்படியாவது வந்துருங்க எப்படியாவது வந்தருங்க எப்படியாவது வந்திருங்கன்னா எடி
பற பறக்கற மாதிரி ஏதாச்சும் ஒரு மிஷின்
அதான் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பிரச்சன வந்துறுணும் பொங்கல்னா வந்துறு இருக்கனும் எல்லாரும்ன்றகளே அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானா
ஆஹ்ஹ்
னால வந்து இங்க இருக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க கரெக்ட் ட்டு தானா இல்லாங்கள ஆனா முடியாது வந்திருக்கன்னா நா எ என்ன பண்றது எப்படியாதுன்னா எப்படி வர முடியும்
ஆஹ் இன்ன திருவிழா மாதிரி இப்ப பாங்ளா பொங்கலப்பா உங்க ஊர்ல
ஆமா அப்பா திரு இல்ல இல்ல அதெல்லாம் வைக்க மாட்டாங்க தெருல கேக்குறீங்களா
இல்ல இல்ல இப்ப பொதுவா வந்து பொங்கல் வைக்கிறதுனா ஒரு கோயிலுக்கு போய் பொங்கல் வைப்பீங்க
இல்ல வீட்ல நாங்க வீட்டுல வெளியில வைப்பாங்க ஆமா ஆமா வீட்டுல வெளியில வச்சு ஆஹ்து யார சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு காட்டி அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க நீங்க எல்லாம் கோயில போய்
இல்ல இல்ல நானும் நாங்களும் வீட்டுல தான் வப் போம் ஒரு சில பேர் அந்த விவசாயம் பண் மற்றவங்கல்லாம் வக்காட்டுல அந்த மாதிரி வ
ஓ இல்ல நம்ம வய்கால் எல்லாம் நம கிடையாதுல்ல அதனால நம்ம வீட்டுலதான் வீட்டுல வச்சுட்டு காலையில சீக்கிரமா வச்சு ச்சு சூரிய பகவான காய் எல்லாம் எல்லா காயும்வச்சு சாமிகும்புடுவோம் நீங்களும் அந்த மாதிரி தானே பண்ணுவீங்க எல்லாம் ஒரே அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அந்த சைடு எல்லாமே ஆஹ் காய் படங்கிழங்கு
இங்க மதுரையில வந்து பொங்கல் திருவிழாங்ப்ப இங்க ஜல்லிக்கட்டு நடக்கு அவனியாப்புறம் அது நல்லா பேஃமஸ் தா உம் அங்க கூட்டம் நல்லா இருக்கு ரொம்ப கூட்ட வருவாங்க
அதெல்லா டிவில தாங்க நா பாத்துருக்கே
சித்தர திருவிழா தா மதுரைக்கு பேஃமஸ் எல்லா ஊர்லருந்து வருவாங்க ஒரு ப பதினஞ்சு நாள் நடக்கு
கல்லகு ராத்துல எறங்கறது அதெல்லா அப்பததனே
பக்க நடக்கு ஹ தெற்கு மாசி வீதி இந்த மாசி வீதுகல்லா நல்ல கூட்டனதிகமா இருக்கு அதே மாதிரி அஹ் கள்ளலறுங்க எறங்குறது வந்து அந்த வைகை நதி ஒட்டி எறங்குவாங்க அதுவு நல்ல பூட்ட அதிகமா ஜாஸ் வாங்க ஒரு தடவ மதுரைக்கு வரப்ப வாங்க திருவிழால்லா பாக்கலாம்
நா கண்டிப்பா வர நா கேள்விப்பட்ருக்கே இதுலலா பாப்போல்லயா தொலைக்காட்சி பாப்போல அதுதா மத்தபடி நா போனதுல்ல நா கோயிலுக்கே ரெண்டு வாட் வந்துருக்க மீனாட்சிம்மன் கோயிலுக்கு ரெண்டு வாட்டி வந்துருக்கே
உம் இப்ப வந்து அதிமா ஃபார்மஸ் தா வராங்க மதுரரருக்க மக் க போறது ப்பனு ரொம்ப ஊர்லந்து ஃபாரினர்ஸ் ரொம்ப வராங்க மதுரை மீனாட்சியம்மன் கோயில் பாக்கறதுக்கே ஆஹ் ஒரு சில நேர நாங்க போனா கூட மூணு மணி நேர ஆய்ருது சாமிய பாக்குறதுக்கே கொஞ்ச வெயிட் பண்ணிதா பாக்க வேண்டிதுருக்கு முந்தில்லா நேரா டைரக் போர மாதிரி இருக்கும் இப்பல்லா அதிகமா கூட்டருக்கு
ஓ நாங்க போய்ருக்கு போது அப்டிதா போனோ கடைசியா எங்க அக்கா வீட்டு எங்க அக் அக்காவோட பொண்ணு வயசுக்கு வந்திருந்தாங்க அதுக்கு வந்திருந்தோம் வந்திருக்கும் போது செரி கோயிலுக்கு போயிட்டு அபடி அங்க போயிறுலானு சொல்ட்டு வந்தக்க உம் ஆன ரொம்ப நேரம் நின்னோம் ஏதோ ஒன்னவர் ஏதோஒ நினைக்கிற காலையில அபிஷே ஆஆ அதான் அபிஷேகனு சொல்ட்டு ரொம்ப நேரம் நின்னே அதனால அங்க ஒரு படிகட் மாறி யிருந்துச்சி உள்ளயிருந்து போகம்போதே அங்கதான் நாக வெயிட் பண்ணோமா உ்காந்துட்டோம் எல்லாரும் ஆம்ச் நறைப்பேர் போயிருந்தம் சொந்தக்காரங்க எல்லாம் போயிருந்தது நால உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ்ல்லாம் கொண்டு போயிட்டுருந்தோ அதல்லாம் சாப்டுட்டு
இப்பயில்லாம் அலோ பண்றதே இல்லங்க உள்ள எத்துவுமே கொண்டு போ கூடாது சாப்பிடற ஐட்டம்எத்துவுமே கொண்டு போக கூடாது ஒரு கவர் இருந்தாலும் ஏத்து விட்டுறாங்க இல்ல வாட்ரு வாட்ரு கேன்னு கூட கொண்டு போக விடமாடெங்கிறாங்க உள்ள அங்க தண்ணி வச்சிருப்பாங்க அங்க போய் குடிச்சு எதுமே கொண்டு போக்ககூடத இப்ப ரொம்ப கஷ்டம் தா
ஏன்ன சின்ன பசங்கல்லா வச்சிருக்கோ எங்ளுகெள்ளாம் அன்னைகியிலாம் ஸ்நாக்ஸ்யிருக்கபோய் தான் பசங்கள வச்சுட்டு அவ்ளோ
ம் ம் பேக் செக் பண்ணிதான் அனுப்பறாங்க உள்ள உனக்கு தேவன்னா அங்க வந்து பிரசாத கவுண்டர்ரு இருக்குள அங்க வாங்கி ஏதாச்சும் சாப்பலாம் இல்லனா வச்சிட்டு போய்டென்னு சொல்லிருவாங்க ஹ
ம் இப்ப எல்லா இடத்திலிமே அப்டிதாங்க இந்த தேட்டருக்கு போனாலும் முன்னாடிலாம் எல்லாம் கொண்டு போனு இப்பெல்லாம் கொண்டு போக விட மாட்டிக்கிறாங்க
ஆமாங்க தேட்டருக்கு போறதே
அதான் ஏன்னா அங்க டிக்கெட்டு காசவிட ஆ ஆ, இந்த மாரி திங்குறதுக்கு வாங்குறது
ஆம்மா ஆம்மா ஆம்மா ஒரு பாப்கான் பாக்கட்டே
ஆமா நான் அதனால இங்கெல்லாம் போகும் போது ஒரே ஒரு தேட்டர்ல மட்தான் எல்லாமே கொண்டு போ விடுவாங்க அந்த தேட்டருக்கு மட்டுதான் புக் பண்ணுவோம் ஏன்னா அதுவும் எல்லா தேட்டரு மாரிதான் நார்மல் மலா ஏசி போட்டு எல்லாமே இருக்கு ஆனா அங்க கொண்டு போல அதனால நான் போயிட்டு பாப் க்கான் எல்லாம நானே ரெடி பண்ணி கொண்டு போயிடுவேன் இல்ல இல்ல ஒவ்வொரு தேட்டர்ல எல்லா இதுலயும் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே ஒவ்வொரு தேட்டர்ல பண்ணுவாங்க அதான் அங்க மட் நம்ம ரொம்ப போ போறதில்ல இப்ப யாது ஏதாது நல்லா படம் வந்த இப்போ கருப்பு படம் வந்துச்சுல்ல
ஆஹ் ஆஹ் பாப்பீங்களா சேரி சேரி அஹ் செரி இந்த அ ஒரு நிமிஷங்க ஆஹ் நீங்க கால் பண்றீங்களா
ஆஹ் ஓகேங்க ம் ஓகே